சொல்லுங்க
ஆஹ் இ இப்ப புதுசா எதோ படம் வந்துகுதாமே
என்னா படம்
அ மம்மின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம்
பாத்திட்டுங்களா
இல்ல இல்ல அதான் நல்லா கீதுன்னு சொன்னாங்க
எப்படி விட்டு போயிடுவீங்க
இப்ப ஊருக்கு வந்தனா போலாம்
அப்படிதான் ஒரு முறைய சொல்றேங்க ஆனா என்னை விட்டுட்டு எத்தனை படத்துக்கு போறீங்க
அது போயிருந்தான் இப்போ போலாம்
ஒன்னும் இல்ல தானே வந்து தானே வந்த பட்ஜெட் அதிகமாயிது
இல்ல மட்டும்
ஏதோ இது கூட வாங்கி தரமாட்டா
ம் சாப்ட்டுக்கு ம் ம் ஒங்க பொண்ணு வந்த மட் டும் எல்லா வாங்கி குடுப்பீங்க ஆ செரிதா
அவ அவ கொழந்தைகளு சாப்ட மாட்டான் வாங்கி கொடுத்தாலுமே
அவன் தூங்கிடுவா
ம் ம்
இந்த ஊர்ல கூட அரசமரலா இருக்கு பாருங்களே சிட்டி சைட்ல கூட உம்
ஏ அரசமர சிட்டி சைடு இருக்க கூடாதா
யாரு விட மாட்றாங்களே வெட்டிட்டு வீடு கட்டிடுவாங்க இங்க மரங்கள பாக்கதே அதிசயமா தா இருக்குது
இது எவ்ளோ மூணு தெரு நாலு தெருக்கு
அப்டியா நா சின்ன வயசுல இருந்ததுல அதுக்கு முன்னாடியிலேந்தே இருக்குன்னு நெனைக்கிறே அது
அது வரு இன்னு அரசமர தானே
ஆமா ஆமா
அரச மரோலா வரு ரெண்டு தெரு மூணு தெருவுக்கு வரு
எங்க ஸ்கூல் இருக்குல்ல நாங்க வந்து இது பத்தாவது எட்டாவதுல்லா வந்து ஸ்கூல் பின்னாடி சைடு ஒரு பில்டிங் இருக்கு அங்கதா இருப்போ உக்கார வைப்பாங்க அந்த இந்த சைடு ஒரு அரசமர இருக்கு ஜன்னல் வழியாலா கெள வரு பாத்தா அதெல்லா வெட்டிட்டு அந்த சைடு எல்லாமே ஃபுல்லா கட்டிட்டு இருக்கிறாங்கோ
ஊர் சைடெல்லா எட இருக்குன்னு சொல்ட்டு அங்கங்க வச்சிறாங்க இங்கெல்லா வெட்டிட்டு வீடு கட்டிறாங்க
எட எங்க தாராளமா இருக்கு அங்க கொஞ்ச எட யார்ன்னா புடிச்சிக்கிறது ஆ கொட்டாய போட்டு இப்ப வீட்டுக்கு வந்துறாங்க அங்க
வாடக விட்டுருவாங்கல்ல காசு வருல
ம்
பத்துக்கு பத்து இருந்தா கூட கட்டி வாடகவுட்டுருவாங்க
உம் அதுவும் போறாங்கா ஜனக வாடக கட்டிட்டு
என்ன பண்றது ஜனத்தகை இங்க அதிகமாவதுல்ல ஏதாச்சும் சின்ன இடம் கிடைக்குமனு பாத்துன்னு வந்துடுறாங்க
ஓ
ஆனா ஊர்ல இருந்துட்டு இங்க வந்து இருக்குணும்ன்னா ஒரு மாரி கஷ்டமா இருக்கு
எது
ஊர்ல இருந்துட்டு அங்க நம்ம வீட்டுல இருந்துட்டு இப்ப இங் இங்க வந்து அம்மா வீட்டு்ல இருக்கணும்னா சிட்டில அ அது ஒரு மாரி அதே கஷ்டமா இருக்குது செ
என்ன கஷ் என்ன கஷ்டோ
அங்க அப்படியே ஒரு மாரி அப்படி வெளிச்சமா காத்தோட்டமா இருக்கும் ஓ இங்க வந்து எதோ அடைச்சு வச்ச மாரி இருக்குது
ஆ சிட்டிக்குள்ள இவளோ நாள் இருண்டு வந்து இ ஒரு நாலு அல்லது ஏழு வருஷம் இருக்குமா
ஆஹ் அதுக்கு நான் பண்றது அப்பல்லா நல்லாதான் இருந்துச்சு நம்ம கல்யாணம் அப்பல்லா கொஞ்சம் நல்லாதான் இருந்தது இப்பல்லா ஒரு மாறி கச்ச முச்சா கச்ச முச்சானு ஆயிடுச்சு புடிக்கவே இல்ல ஏதோ ரொம்ப அடைப்பாயிட்டு நெருக்க நெருக்கமா வீடு அந்த மாரி
அவங்க எல்லாரும் வீடு கட்டறாங்க
உம்
அங்க அத்தையாவங்களு வீடு கட்டுறாங்க அப்படித்தான் இருக்கம் புதுசா பில்டிங் ஆயிடுச்சுல எல்லாமே
ஆமா ஆமா போங்க நம்ம ஊர்லல்லா ஊரு ஏன்னா பண்ணும் வெளில வந்து கொஞ்சோ உக்காரத்துக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறோ பின்னாடி வீடு கட்டுவாங்களா இங்கெல்லா கொஞ்சோ கூட இடம் விடுறது இல்ல கொஞ்சோ இடத்துல கேட்ட போட்டு லாக் பண்ணிட்டு அதான் அதுல இருந்தே அப்டியே ரூட் மாத்திரங்க
உம்
அப்புறோ எங்க இருந்து காத்துலா வர்றது ஃபேன்னு அது இல்லனா கூலரு ஏசி இல்லனா தூங்கவே முடியாது அப்டி இருக்குது
உம்
அங்க நம்ம ஜன்னலை தொறந்து விட்டாலே நல்லா காத்து வரும் என்ன ஒன்னு கொசு தொல்ல தான் தாங்காது
உம் வே பஸ்சு பஸ்சு இங்க ஃப்ரீயா இருக்குதா நல்லா போதா டைம்க்காக பஸ்சு
இங்க எனக் டைமிங் தெர்ல இங்க வந்து நான் பஸ்ல போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கடைசியா வேலைக்கு போயினு இருக்கும் போது போனேன் அதுக்கப்புறம் நான் பஸ்ல போறது தெர்லியே இங்க வந்துட்டு
ம் ம்
ஆனா நெறைய பஸ் இங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்களா மேம்பாலம் அதனால ரூட் எல்லா திருப்பி விட்டுட்டு இருக்காங்க அவளோவா பஸ்சே இந்த பக்கம் வர்றதே இல்ல
ம்
ஃபுல்லா ஆட்டோ அப்டிதான்
ம் இப்ப நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போணுமா இப்போ எத்தனை மணிக்கு பஸ் இருக்கு அங்க
காலைலியா இல்ல சாயிந்திரம் டைம்லையா எந்த டைம் இந்த டைம்னா இருக்கும் ஒரு பதினொன்றரை பன்ரெண்டு அந்த டைம்ல வரும்
ம்
நெறைய ஆட்டோ போவோம் அதுல வேணா போயிக்கலாம்
உம்
வந்துட்டு போற மாரி இருந்தா சொல்லுங்க அண்ணன் கிட்ட வேணா அவர கூட்டிட்டு போய் விட சொல்றன்
எங்க
பஸ் ஸ்டாப்ல
அ
எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ல கூட விட சொல்றேன் அங்க இருந்து கூட போய்க்கோங்க
ஆமா இவுங்கலா ரேப்பிட்டு இருக்குதுல்ல
ம் செரி செரி
காலைலனாலோ பிரச்சன இல்ல இப்ப
ம் ம்
அது என்னுது திடீர் ஸ்மெல்லா இருக்
வண்டலூர் தானே போலான்னு சொன்னோ கூட்டுனே போக மாட்றீங்க
இதோ நம்ப அந்த ஒம்பதா தேதி போவோனு சொன்னேல போச்சே
ம் ம்
ரண்டால ம ந போயிட்ட வார
தோ அவள் தா அடுத்த வாரோ வரப் போது
எல்லா அடுத்த மாசோ லாஸ்ட் சொலாம்
செரி செரி
வண்ண பச எல்லா இங்க வந்து போவாங்கள
ஆமா
வீட்டுக்கு வந்ட்டு
ம்
பாக்கலா
பாக்கறோ பாக்ர
அடுத்த மாசத்துல அந்த ஒரு ஃபைல் ஒண்ணு மூவ் ஆயனுக்குன்னு சொன்னல வேல செய்யறதுல கொஞ்சோ நின்றுச்சுன்னு சொன்னாநெ பேச்சுவார்த்த
ஆமா
அ திரபவு நேத்து பேசினாங்க
ந வா
அதா அ அது விக்கறாங்க திரும்பியு
திரும்புவுமா
ஆமா ஆமா ந திருப்பி பெசினுயிருகாங்க
ம்
அதுவு அப்டிே இழுபறி போய்னுக்குது ஆ ஒன்னு ந திருப்பியு அது வேணா கேட்டுருக்காங்க
அதனால அது வித்துலாமா வேணன்ற முடிவுட்டு வந்துட்டுக்காங்க வித்துடானா நல்லா இருக்கு
காசு வருமா
ஆமா
ஓ
பேண்டிங் அமௌண்ட் இருக்குதுல்ல
ஆமா
போதிகி கொஞ்சோ ரிலீஸ் ஆவு
உம் உம் உம் சரிக்கு அப்படியே வீட்லயே வேலை செய்யற மாதிரி எதனா பாருங்க எனயாக்குல்லா கேட்டு சொல்லுவ
உங்கே பததா
எத்தன நாள நாநு சொல்லனு இருக்க
நான் பாக்குறங்கல்லாம் சொல்லிதா இருக்கறேன் அவர் நல்ல வேலையா வந்தான் சொல்றே அனிக்கிறாங்க
ஓ உங்க முன்னாடி ஒருத்தர்க கிட்ட வேலை செஞ்சிருந்தீங்களா அவ கிட்ட கேட்டேன்னு சொன்னீங்க எதுவும் அவரு திருப்பி கால் பண்ணலையா
நான் போன் பண்ணல ஒண்ணும் போன் பண்ண ஒரு நாளு
உம் உம்
அவர்கால்ண்றேனாரு அதோட நானும் போன் பண்ணல அவரும் போன் பண்ண
எவ்வளவு ஹைட்டா இருக்குது பயமா இருக்குது
பேய்
மேல நின்னு பேசின இருக்கே
யி இரண்டு தளம் அது
இரண்டா ஆமா கீழே ஆமா ரெண்டு மூணாவது இது மூணாவது நினனது இருக்கு
போமா
உங்களுக்கு ஒயர என்னா பயம் உங்களுக்கு ஒயரனா பய
ஆமா ஆமா
எனக்குதா தூகீன்னு இருக்கீங்களா
ஆஹ் கொஞ்ச நேரதூக்கலானு பாரத்தேன் சரி உங்கட்ட பேசிட்டு போலண்டு
சரி சரி நைட் எப்ப போனீங்க வீட்டுக்கு
அது
நைட்டு வீட்டுக்கு எப்ப போநீங்கா அதுகப்றம் எதுவுமே பேசவே இல்ல
ஆஹ்
உம்
செரி செரி இப்ப நல்ல சில்லுனுருக்கா ரூமு
ஆஹ் ஆஹ் இது இருக்குது
சரி சரி
அதான் அடுத்த மாசம் தான் அது இது பண்ணும்னா திருப்பியும் ஆஹ எப்டி பண்ணாங்க
ம் உம்
பத்து மாசம் இவ இன கூடும்போது அத ஏசி கேஸ்லாம் பில்ப்படும்
சேரி சேரி சேரி பாருங்க தூங்குங்க தூக்கொ வந்தா அப்பறமா பண்ற
சேரிங்க சேரிங்க